ஹலோ
ஹ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க நீ நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கங்க சாப்ட்டிங்ளா
இப்பதா சாப்ட்டங்க
என்ன சாப்ட்டிங்க
தோச தாங்க சாப்ட்ட எங்க மம்மி இட்லி செஞ்சாங்கோ இட்லிக்கு சாம்பார் சுத் த்தமா புடிக்கலங்க சோ தோச ஊத்தி அதுவ முட்ட ஒடச்சி ஊத்தி கலக்கி அது மேலே மசாலல்லா போட்டு ஒன்னு சாப்ட்டு கம்னு வன்டங்க
முட்ட தோசையா
ம்ஹூம்
ம் சரிங்க அப்றொங்க
நாளைக் மிஸ்லா அவுங்ளுக்கு
ஆமாங்க ஸ்கூல் தாங்க நாளைக்கி
உங்களுக்கு மூண் நாள் லீவ் உட்டாங்ளா போன லாஸ்ட் வீக் உங்களுக்கு
ஆமா லீவ் விட்டாங்க மூண் நாள் லீவ் விட்டாங்க அந்த கவர்மெண்ட் ஹாலிடே ஒண்ணு வந்துச்சுள வெள்ளிக்கெழம அது சனிக்கெழம ஞாய் ற்று கெழம மூண் நாள் லீவ் விட்டாங்க ம்
அப்டிங்ளா எங்களுக்கு இல்லேங்க
ஆமாவா
ஊ சனிக்கெழம வச்ட்டாங்க எங்களுக் இல்லல்ல சனிக்கெழம மட்டு போனூ வெள்ளி சன் வெள்ளியு சண்டேவு லீவுட்டாங்க
ஆ
சேலர் வச்ட்டாங்க
உம் சரீ எனக்கு ஒரு ஹெல்ப் வே ஹெல்ப்பில்ல எனக்கு ஒரு டவுட் அத கொஞ்சோ க்ளியர் பண்றிங்ளா
சொல்லுங்க
இந்த ஒடம்ப்ல ரத்த அளவு கொஞ்சோ கம்மியா இருக்குதுன் சொன்னாங்க அதுக்கு ஆமா அதுக்கு வு அ ரத்த ரத்த ஊசி போட சொல்றாங்க ரத்த ஊசிக்கு பதிலா நம்ம சாப்ட்ற சாப்பாட்லயே அந்த ரத் ரத்தத்த கொஞ்சோ அதிகப்படுத்றதுக்கு என்னா செய்யணும் மட்டு சொல்லுங்க
ஹலோ
ரத்த ஊசிலா போடாதிங்க அதுலா வெ எஃபெக்ட்டு ரொம்ப வேற மாரி தெரிஞ்சிருங்க அது
ஆமா
ஆன்ன ஏ சப்போஸ் அலர்ஜி ஆவூ அதெல்லா நீங்க எடுக்காதிங்க நீங்க ஃபுட்லே எடுத்துக்க பாருங்க இந்த ஆட்டூ சுவரொட்டி சொல்லுவாங்க சுவரொட்டின்னுவாங்களே
ஆமா
அது நீங் கீழப்படுக்றீங்ளா
ஆ ஆ கேள்விப்பட்ருக்கே ஆனா சாப்ட்டதில்ல
டதில அந்த சுவரொட்டி வாங்கீ ஜஸ்ட்டு ஒரு இப்ப அந்த் தவால ப்ழச்சு ஃப்ரை பண்ணி அப்டியே சாப்ட்டாவே டேஸ்டுதாக்குமா அது அவ்ளோ ரத்த ஊருதாங்க அந்த சுவரொட்டி சாப்ட்டா
ஆமாவா அது எப்டி செய்யணுன் தெரியுங்ளா உங்களுக்கு
அது ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க லைட்டா வாஷ் பண்ணிட்டு தவால எண்ணெ ஊத்தீ அத போட்டு லைட்டா உப்பு தூவி அப்டி நம்ம ஆம்ப்லேட் ஃப்ரை பண்ணுவோ அந்த மாரி நீங்க திருப்பி திருப்பி நீங்க போட்டாவே போதுங்க அது
ஆமாவா
வெந்துரு அது நீட்டா அழ சூப்பு சீக்ரமா வெந்துரூ டு அப்டியே சாப்டலா டேஸ்ட்டா இருக்கு அது
நா ஒரு நாள் செஞ்சே
உம்
அதுவு நல்லா இருந்ச்சு டேஸ்டுக் என்னாச்சின்னா அது ஒரு மாரி கட்டி மாரி ஆயிருச்சி அதனால கேட்டே ஆனா நல்லா இருந்ச்சு அது டேஸ்ட்டு
கட்டிதாங்க இருக்கு வேற எப்டி இருக்கு போது நீங் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கப்போறிங்களா
கட்டியாதாங்க நல்லா இருந்ச்சு அதனால கேட்டே நான்
உம் டெய்லியு பீட்ரூட் ஜூஸ் குடிங்க டெய்லியு
எங்க ஈர கொடுக்குல்ல பீட்ரூட் ஜூஸ்
அதுதா நீங்க சின்ன சின்ன ச இந்த இஞ்சி எல்லா ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஈரத்தை எடுத்துரும்து ஒரு தம்பளர் தான அதுல ஒண்ணு ஆகாது
என்ன என்ன போடுவீங்க அந்த பீட்ரூட்ல
நா வந்து பீட்ரூட் ஒருது ப்பல இஞ்சி கொஞ்ச லெமன் கொஞ்ச ஆட் பண்ணிப்பங்க அந்த டேஸ்டுக்கு லைட்டா இல்லன்னா சில சம் டைம்ஸ் புதினா கூட ஆட் பண்றாங்க அதுல
ஆமாவா
ஆமா ஒரு கொஞ்ச எதனா ஒண்ணு போடுங்கப்பள்ள இஞ்சி பீட்ரூட்டு் லமன்னு இல்லன்னா இஞ்சி பீட்ரூட் புதினா இந்த மாதிரி
ஒரு டைம் இ அ எதனா ஒண்ணு அந்த பீட்ரூட் ஸ்மெல்லுக்குசர அது நம்மளுக்கு புடிக்காதுல்ல பச்சையா சோ இது கொஞ்ச ஆட் பண்ணா நல்லா இருக்கும் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க என்னன்னா கேரட்டு பீட்ரூட் ஆஹம்லா அதுக்கு கொஞ்ச மிக்ஸ் பண்ணி சாப்புடுங்க
ஆமாங்களா
டெய்லி சாப்புடுங்க உம் நான்வெஜ் கொஞ்ச நெறைய எத்துக்கங்க இந்த ரத்தம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆட்டு ரத்தம்
ஆமா
அது கொஞ்ச வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கீங்க
போன வார செஞ்சங்க அதுதா ஞாயிற்த்துக்கிழம ஆட்டு ரத்தம்
அப்டிங்களா நல்லா இருச்சுங்கலா டேஸ்ட் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஆர்டர் ரத்த
உ எனக்கு கூட பிடிக்கு நானே செஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செஞ்ச என்னன்னா
ம்
ஆஹ் ரெண்டு ஆட்டு ரத்தம் எடுத்துன்னு வந்துட்டாங்க அதனால கொஞ்ச அந்த வாானாள் ஃபுல்லா அதிக அஹ் அதிகமாயடுச்சு பாதல்லாங் பாத்து செஞ்சுட்ட
ம்
நெறயா ஆயிடுச்சு மறுநாளும் அத வெச்சு சாப்புட்டோ நாங்க
ஓஹோ ஒ எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு சொல்றீங்க குவாண்டடி தீங்க
ஆமா குவாடிட்டியே அது அளவே அதிகமாயிடுச்சு அது அதனால போர் அடிச்சிச்சீ ரத்த சாப்புட்டு இந்த வெஜிடேரியன்ல முருங்க கீர இருக்குதுல்ல அத சாப்புட சொல்றாங்க ஒரே வாரத்துல ரத்த அளவு வந்து அதிகமாகுதா அது
முருங்கக்குரு அஐயன் தானங்க
ரத்த அளவு கூட அதுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு அந்த ரத்த அளவுன்னு சொல்லுவாங்க இல்லயா ஹியூமோகுளோபின் ஹெச் பி அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா அதுவு கொஞ்ச அதிக படுத்தி காட்டுது ஒரே வார்த்தல ஒரே வாரத்துல அதிகமாகுதா
ஹோம்மு ஆ டெய்லி செய்றமேமா
அது நீ உங்ளுக்கு பொரியல் மாரி செஞ்சு சாப்ட புடிக்கலனாலு சூப்பு மாரி வச்சு குடிக்கலாமா
ஓ ஹோ ஹீட்டாவாதாங்க அது முருங் கீர
இல்லைங்க அது முருங்க கீரல்லா அந்த அவ்ளக்ல்லா ஹீட் இல்ல சூடான பொருள் எல்லா இல்ல அது நீங்க அந்த சூப்ல போட்றீங்க பாத்தியா மெளகு பூண்டு அந்த மசாலாங்ளா கொஞ்சோ அதிகமா போட்டீங்க அப்டின்னாதா அது சூடாகு
ம் ஹும்
ஆ மத்தபடி அது சூடெல்லா கெடயாது முருங்க கீர இல்லன்னா உங்ளால முடிஞ்சா ஒர் நாள் ட்டு ஒரு நாள் அப்டி ஏனா பொரியலே டெ எ பொரியலே டெய்லி சாப்டா கூட போர் அடிக்கு
கஷ்டோ ஆமாங்க அதா ஒர்டைம் ஒர் நாளைக்கி ஜூஸ் எட்த்துக்கங்க ஒர் நாள் பொரியல் எட்த்துக்கங்க ஒர் நாள் ஃப்ரூட்ஸ் எட்த்துக்கங்க ஒர் நாள் நான் வெஜ் எட்த்து இந்த மார்லா டெய்லி கன்டினியூசா நீங்க சாப் ட்டுனாங்ளோ ஒங்களுக்கு சீக்ரமா ரத்தோ ஏற வாய்ப்பிருக்குதுங்க
எனக்கு தெரிஞ்சு அதுல பெஸ்ட்டா முருங்கக்கீர சூப்பு பெஸ்ட்டா தெர்துங்க
அப்டிங்ளாங்க ஆனா எனக்கு அந்த முருங்கக்கீர பொரிய்லு தா லைக் பண்றது இது சு தண்ணி சொல்லுவாங்க வட்ச்ச தண்ணி அதுக்கோ நா குச்சதில்ல இதுவரையு நானு அது பக்
இல்லனா நான் சொல்றே நானுஅது மாரி செஞ்சு பாக்குறீங்ளா
ஆ சொல்லுங்க முருங்க்கீர சூப்பு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறே பரவால்ல நீங்க நல்லா செய்றீங்க நீங்க சொல்லுங்க
நல்லா செய்றனான்னு சாப்ட்டு பாத்துதா சொல்லணு இப்ப ரெசிபி சொல்றத வச்சில்லா நல்லா
சில ரெசிபி சொல்லும்போதே தெரிஞ்சிருங்க அந்த கல எப்டின்னு சொல்லுங்க
இப்ப நா சொல்லும்போதே எனக்கு கல தெரிதுங்ளா
ஆமாங்க முருங்கக்கீர சூப்பு பெஸ்ட்டு நீங்க சொல்றீங்ன்னா அப்ப நீங்க செஞ்சு சாப்ட்ருப்பீங்க தான நீங்க முருங்கக்கீர சாப் ட்ருப்பீங்க பீட்ரூட் பொர்லு சாப்ட்ருப்பீங்க பீட்ரூஜூஸு குடிச்சிருப்பீங்க ரத்தோ சாப்ட்ருப்பீங்க அது எல்லா சாப் புட்டு இது உங் பெஸ்ட் டா தெர்துனா அப்ப அந்த டேஸ்ட் ஒங்ளுக்கு புடிச்சிருக்குல ஸோ டிப்ரெண்ட் டேஸ்ட்டு தான அப்போ நல்லா பண்ணிருப்பீங்க ஒரு கெஸ்ஸுல சொல்றன் நானு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ஆமா எல்லாரு சொல்லிருக்காங்க அது இது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்ளா பீட்ரூட் ஜூஸ் குடிக்லா அப்றமா என்ன சுவரொட்டி சாப்பலான் சொல்லியிருக்கீங்க அப்றோ ரத்தோ சாப்பலான் சொல்லிருக்கீங்க மாதுள பழோ சாப்புலான் சொன்னீங்க இல்லயா இது மாத்ரி எனக்கு இந்த முருங்க கீர ஒர்த்தர் சொன்னாங்க அது சொல்லிதா நானு அத செஞ்சு பாத்தே அப்படி பாக்கும்போதா என க்கு அது கொஞ்சோ அந்த இந்த ரத்தளவு வந்து அதிகமானது பாத்தே நானு
ஓஹோ
ம ஒரு ஒரு வாரோ நானு பீட்ரூட்டு ஜூஸயு எடுத்து பாத்தே
ம்
அப்றமா அந்த இந்த சுவரொட்டி சொல்வாங்கல்ல
ம்
அதுவு எடுத்து பாத்தே என்னன்னா சுவரொட்டி வந்து கெடைக்கல எனக்கு
ம் ம் ம்
ம் அது வந்து காலைலலே ஆ இது எடுத்துட்டு வந்துடுறாங்க போலருக்கு இது மார்க்கெட்ல இருந்து எல்லாரு
ஒவ்வொரு ஆட்ல ரவ ஒன்னே ஒண்ணு தாருக்கு சின்னசாது அவ்ளோதானங்க
ஆமா அது கூட கெடக்கே மாட்டுதுங்க
இதுல ஆமா இப்போ ரத்தோனா நெறைய இருக்குது குவான்டிட்டி கறில நெறைய இது ஒரு ஆட்டுல நெறைய பேரு நெறைய பேரு ஒரு ஒரு ஆட்டுக்கு ஒரு சுவரொட்டின்றனால டிமாண்ட் ஆ இருக்குது ப்போ
ஆமா ஆமா
அதுனால அத சொல்லி வெக்கிறாங்கோ நா கூட ன்னும் துரட்டி சே பாத்ததில்ல சாப்பிட்டதில்லேங்க இதுவர ‌நானு கேள்விப்பட்டதுதாவ் உனக்கு சொல்றே ஆ
நான் அன்ன எடுத்துட்டு வந்து நா சாப்பிட்டுருக்கே என்னன்னா எங்க வீட் எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் பாரு த்தீங்களா
ஆ ஆ
அப்ப எங்களுக்கு ஒரு சுவரொட்டி கெடச்சிது அப்ப செஞ்சு பாத்துதான் நானும் சாப்ட்டேன் அஹ
ஆனா ஈரல் வேற சுவரொட்டி வேறதாணுங்க
ஆமா ஆமா அந்த சுவரொட்டிங்கிறது வந்து ஒரு கை நம்ம கை அளவு மட்டுதான் ருக்கும் அது நாங்க எப்டி செய்‌ ஆமா அது வந்து சும்மாவே உப்பு மொளகா தூள் போட்டு அடுப்ல சுட்டு சாப்ட்டாலே நல்லாருக்குது
நல்லாருக்குது ஆ ஆ
ம் என்னன்னா கெடக்க மாட்டின்னின்ட திருவிழாக்கு ஆடு வெட்‌றவங்க கூட என்ன பண்றாங்கன்னா நம்ளுக்கு அந்த தோல் தனியா ஆட்லருந்து கறித்தனியா‌ எல்லாம் எடுத்து குடுக்குறாங்க பாத்தீங்களா
ம் ம்
அவ்ங்க ந நமக்கு தெரியாத நம்ம பாக்கலனா அந்த சுவரொட்டிய எடுத்துர்றாங்க
எடுத்துட்டானா ஏ ஓ ஆட்டுக்கு சூருட்டி கண்டிப்பா இருக்குமே அதுனா காணாம போறதுக்
நா ஆ நான் ஈரல்லயே கட் பண்ணி போட்டுட்டே அப்டின்னு சொல்ட்டு பொய் சொல்லிர்றாங்க
போயிர்டுறாங்க உம் உம்
அதனால எனக்கு கெடக்கல அது அப்றோதா ஆமா இந்த வருஷோந்தா நானு ஓ எங்கூர் திருவிழாக்கு சாப்ட்டு பாத்தேன்
உம்
ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சுவரொட்டி சாப்ட்டாலே அது கூட ரத்த அளவு வந்து கொஞ்சோ அதிக படுத்துது
ஆமாங்க ரொம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டா சொல்றே எல்லாரு நானு கேள்விப்பட்டிருக்கேது ஆனா நா இதுவரையும் எனக்கு ரத்த கம்மி நான் ஸ்ட்ரைக் பண்ணது கெடையாது கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுன்னனு நினைக்கிறேங்க அது சூரொட்டி சாப்பிடணும்னு நான் இப்ப இங்க ஆசையாக்குது சம்டைம்ஸ் எங்க ஊர் திருவிழால ஆடு வெட்னாங்கன்னா எங்க வீட்ல நா சொல்லி வெக்கிறே முன்னாடியே ஆடு வெட்டுறவன்கிட்ட அந்த தோல உரிக்கிறவங்கிட்ட
ஆ சரிங்க எனக்கு வேல இருக்கு நா அப்றோ‌ கால் பண்றேங்க பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க